ஏன் நல்லா
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லார்க்கேங்க சாப்டாச்சுங்ளா
சாப்டங்க நீங்க சாப்டீங்ளா
நானு சாப்டேங்க என்ன சமையல் என்ன சாப் டீங்க காலை உண்
நேத்து சாதம் நெறைய மீந்து போச்சுங்க அதுனால அம்மா வந்து கஞ்சி மாரி வச்சு ஆ மிக்சில கிரைண் பண்ணி குடுத்தாங்க தயிர் போட்டு குடிச்சுட்ட இருந்தாலும் இதுக்குள்ள எனக்கு பசியும் எடுத்துக்குச்சு கொஞ்ச லெமன் ஜூஸும் குடிச் சுட்டு வந்ட்டங்க நீங்க
எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு மீது போச்சு எங்க ஹஸ் பண்டுமே பாத்தீங்கன்னா கஞ்சிதா குடிச்சாரு எனக்கு கரச்சு வச்சிருப்பாரு நானுமே எனக்கு ரொம்ப புடிக்கு ஒரு டம்ளர் வந்து குடிப்பே ஆ தோச வந்து இருக்குங்க மா வு தோச மாவு அப்றோ வந்து கொ சாம்பார் இருக்கு அத்து மீறியு எனக்கு பசிச்சிச்சுன்னா நா தோச ஊத்தி சாப்புலான் இருக்கேங்க
சேரிங்க சேரிங்க பரவால்ல காலைலியே கஞ்சி குடிச்சிருக்கோ ஹெல்த்தியா கொஞ்சொ
ஆமாமாங்க ஆ நீங்க வந்து பாத்தீங்னா நீங்க மிக்ஸில அரைக்கிறத விட நல்லா வந்து கைல போட்டு பெனஞ்சு ஆ உப்பு கல்லுப்பு அதுக்கப்றமா தயிரு போட்டு நல்லா கைலே பெனஞ்சு குடிச்சு பாருங்க இன்னு சூப்பராரு க்கு கொஞ்சொ வெங்காயமு மாங்கா துண்டுகள் இருந்தா அத போட்டுக்கிட்டு ஊர்க்கா தொட்டு சாப்ட்டனா செம்மையாருக்குங்க
கண்டிப்பா நா வேணா கைலே வேணா அது பண்ணி பாக்குறே நீங்க சொன்ன மாரி ஆனா நறிய சாதோ அந்த மாரி இருந்துச்சு அப்டின்னா கொஞ்சோ மிக்ஸில போட்டு குட்த்துருவாங்க அது கொஞ்சோ ஸ்மூத்தாருந்தா குடி க்கற்த்துக்கு நல்லாருக்குமே அப்டின்ட்டு குடிச்சிருவோ நாங்களு
ஆமாமாங்க இப்ப வந்து இந்த கஞ்சிலா இருக்குல்லங்க அது வந்து இந்த ரோடு பக்கோல்லா வி ப்பாங்க நா வந்து ஒரு வாட்டி கோயம்புத்தூர் போம்போது சூலூருனு ஒரு ஏ ஏரியா அந்த ஏரியா ப க்கோ வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா விஹமான கூழு வகைகளும் வந்து வித்துட்ருந்தாங்க ராகி கம்பு கேழ்வரகு இந்த மாரி நறைய விஷ்யங்கள் வந்து பண்ணிட்ருந்தாங்க நா வந்து கம்பு கூழ் வந்து குடிச்சதில்ல அவுங்க வந்து பாத்தீங்கன்னா குடுத்துருந்தாங்க அழகா ஒரு குட்டியா ஒரு பானைல வந்து அந்த கம்புக் கூழு குடுத்து அதுல வந்து கொஞ்சோ வெங்காயோலா மேல போட்டு அதுக்கப்றோ வந்து மாங்காலா துண்டுகள்லா போட்டு அப்றோ ஒரு பிளேட்ல வந்து ஊறுக்காவு அதுக்கப்றோ அந்த வத்தல்லா நறைய வந்து குடுத்துருந்தாங்க ஆ வத்தல் வந்து அங்க லைனா வச்சுட்ருப்பாங்கங்க நாலு வகையான வ த்தலு வச்சிருப்பாங்க நம்ம தேவப்பட்றதெல்லா நம்ம எடுத்துட்டே இருக்லா வத்தல் வந்து அன்லிமிட்டடா சாப்புலா அந்த மாரி நம்ம அந்த கம்ப வந்து குடிக்கம்மோது அந்த க வத்தல வந்து நம்ம தொட்டு வந்து சாப்புட்ற மாரி இரு க்குங்க எனக்கு ரொம்பவே வந்து ஆ குடிக்கும்மோது அந்தளவு அந்த வெயிலுக்கு வந்து வய்று நல்லா குளிர்ச்சியாந்ததுங்க ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷ்யோ சாப்ட்டோன்ற திருப்தியு இருந்தது ஆ இங்க வந்து அந்த மாரி கெடைக்கறது இல்லங்க உங்க ஊர் பக்கோ கூழ்ழெல்லா கெடைக்கிதுங்ளா
கண்டிப்பா கண்டிப்பா வச்சிருப்பாங்க நீங்க சொல்ற மாரி கூழு வச்சிருப்பாங்க அதே மாரி வந்து ஊற்காவு வச்சிருப்பாங்க வத்தலு நறைய வச்சிருப்பாங்க மாங்காலா வச்சிருப்பாங்க தொக்குல்லா சாப்புறதுக்கு நல்லாருக்கு
ஆமாமாங்க எனக்குமே வந்து பாத்தீங்னா அந்த வெயில் சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்தளவு என்னால வந்து உணவுகள் வந்து எடுத்துக்க முடியாது ஆ இந்த மாதிரி லிக்விடான இரு க்குலங்க தண்ணி பதத்துலருக்கறது எதுவாந்தாலு ஆரோக் கியமாக இருந்தாலும் வய்த்துக்கு குளிர்ச்சு தர தரக்கூடியது எதுவாக இருந்தாலும் தானு எடுத்துப்பாங்க அதனால வந்து எனக்கு வயிறு வந்து நெறஞ்சிருது அந்த அளவு நம்மோ சாப்பிட சாப்பிடக் கூடாதுன்னு ஒரு உணவு உணர்வு வரு ஆனா இந்த விஷ ஷயங்கள் எடுத்துக்கும் போது நம்ம ஒடம்பு வந்து பார்த்தீங்னா டிஹைட்ரேட் ஆகாம நல்லா இருக்குங்க
கண்டிப்பா நீங்க சொன்னது வந்து நூத்துக்கு நூறு உண்மதா நம்ப வந்து சாப்டுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து அது வந்து தண்ணீர் ஆதாரமா நம்ம எடு துக்டோ அப்டினா ஒடம்பு வந்து கொஞ்ச ஆரோக்கியமாக கரெக்டாக இருக்கு நீங்க சொல்றது கரெக்ட் தா
ஆமாங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கனா தெ தெனமு வந்து குளிச்சுட்டு சாப்பிடும் போது ஒரு உணர்வு வந்து எப்பமே வந்து நல்லா இருக்குங்க நம்ம ஒடம்புல இருக்க அசுத்தங்கள்ல்லா வந்து நம்மள விட்டு நீங்கும் போது நம்ம குளிச்சிட்டு சாப்படும் போது சேரி ஒரு நல்ல ஒரு மன நிறைவா இருக்கோ அதனாலயே வந்து பாத்தீங்கனா நம் நம் பெரும்பாலும் காலேல எழுந்தோடமே குளிக்கிறதுக்கு நா மோஸ்ட்டா ட்ரை பண்ணி குளிச்சிடுவே குளிச்சுட்டு சாமி கும் கும்ட்டு அப்பறமா தா சாப்புடுவே ஆ அந்த மாதிரி வந்து எங்க அம்மா பாத்து நா கத்துக்குனேங்க அவங்களுமே காலைல குளிக்காம சாப்ட மாட்டாங்க என்ன வேல இருக்கோ எல்லா சமையல் வேலையோ வீட்டு வேலையோ ஒன்னுநொன்னு செஞ்சு முடிச்சு டு அதுக்கப்புறோ அவுங்க போய் குளிச்சுட்டு வந்துட்டு அ சாமி கும்ட்டு அப்பறமா ஃப்ரெஷ்ஷா உக்காந்து சாப்டும் போது அந்த சாப்பாடு நம்மளுக்கு ஜீர்ணமாகு சாப்புடும் போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மனநிலை வந்து தருங்க
கண்டிப்பா கண்டிப்பா காலையில் நல்ல பழக்கோன்றது நம்ப வந்து அம்மா அப்பா பெரியவங்கள பாத்துதா நம்ம கத்துக்க முடியு அதே மாரி நம்மளு வந்து நம்ம கொழந்தைங்களுக்கு கத்து குடுக்கனு
ஆமாங்க நம்ம கத்து குடுக்கறது தாண்டி அவங்களே நம்மள பாத்து கத்துப்பாங்கங்க நெறய விஷயங்கள் நா நோட் பண்ண வரைக்கு நம்ம கத்து கொடுத்து கூட கூட அவுங்க அந்த அளவு வெந்து கத்துக்க மாட்டுருக்காங்க ஆனா வந்து நம்ம என்ன பண்றோமோ அத கரெக்டா பண்றாங்க இப் ப வந்து அவன நா ஃபோன் எடுக்க கூடாதுன்னு சொல்றனா நா முதல்ல ஃபோன் எடுக்காம இருந்தா தா அவன் ஃபோன் எடுக் காம இருப்பா அந்த விஷயங்க வந்து நானுமே வந்து எனக்கு கத்துக்குனேங்க இன்னொன்னு வந்து நம்ம எதோ ஒன்னு படிக்கணு புத்தக வந்து அவன் படிக்கனு நம்ம நெனைக் கிறோனா முதல்ல நம்ம வந்து புத்தகங்கள படிச்சாதா அவ படிப்பா நம்ம என்ன பண்றோமோ அத வந்து கொழந்தைங்களு வந்து உத்து கவனிக்கிறதுங்க அது வந்து நம்மளுக்கு தெரியில ஆனா இப்போ வந்து போக போக எனக்குமே தெரிஞ்சிச்சு அ ண்ணம் போது பாத்து பாத்து பண்ண வேண்டியதா இருக்குங்க நம்மகிட்ட இருந்து அவுங்களுமே கத்துக்குறாங்கங்க
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்டு தா நம்ம எந்த அளவுக்கு வந்து கொழந்தைங்களுக்கு வந்து ஆ எடுத்துக்காட்டா இருக்கோமோ அத பாத்து கொழந்தைங்களு வந்து கத்துப்பாங்க நல்ல விஷயோ நம்ம பண்ணோ அப்படின்னா
அதேதாங்க இப்ப காலைல எழுந்து நம்ம என்னென்ன பண்றோ எழுந்தோனோ போய் சோஃபால உக்காஞ்சி டி வி பாக்குறோமா இல்ல ஃபோன் நோன்றோமா இல்லன்னா வந்து என்ன நட நடைப்பயிற்சி போறோமா இல்ல என்ன பண்றோ காலைல எழுந்தோன என்ன பண்றோன்றதுல இருந்து எல்லாத்தையு பாக்குறாங்க நைட்டு படுக்கும்போது வந்து பாத்தீங்னா நம்ம வந்து டிவி வெச்சு படம் பாத்தோனா நீ என்ன அப்ப வந்து என்ன சொல்றானா என்னோட பைய ஆ கரெக்டா வந்து நம்ம படுத்துட்டோனா ஆ அப்பா டி வி எடுத்துன்னு வந்து உள்ள வெய் நம்ம டி வி பாக்கலா அப்டின்றா அதுக்குன்னு நா சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு சொல்லல ஆனா வந்து அவ நெறைய விஷயங்கள் உத்து கவனிக்கும் போது நம்மளுக்கு அவனுக்கு விடுமுறை நாட்கள்ல நம்ம வை ஆனா எல்லா நாட்கள்லையு அவனக்கு வந்து நம்ம வெக்க முடியாதுல்லங்க அந்த ஒரு விஷயமே வந்து இருக்குங்க
நீங்க இன்னிக்கு எங்கயு வெளிய போகலயா
இன்னிக்கு வந்து பாத்தீங்கனா வெளிய வந்து நா எங்கயு போலங்க என்னோட தம்பி எங்களோட பைய இருக்காளங்க அவன வந்து ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரணு அந்த வேல மட்டுதாங்க இருக்கு இதுக்கப்பறமா வந்து கோயிலுக்கு போகலானா இங்க பக் பக்கத்துலயே ஒரு கோயில் இருக்குங்க அப்பார்ட்மெண்ட் வெளியவே அங்க வந்து பூஜ வந்து நடக்கோங்க ஒரு எட்டு மணி வரைக்கு நடக்குங்க அந்த பூஜைக்கு வேணா நா போவேங்க அதுவு நேரம் இருந்தாதா போக முடியு இல்லன்னா போக முடியாதுங்க நாளைக்கு ஆனா கோவிலுக்கு போலான்ற மாதிரி நான் வந்து யோசன பண்ணி வச்சிருக்கங்க நீங்க எங்கனா போறீங்களா
நல்ல விஷய நாளைக்கு ஏதோ நல்ல நாள்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க மகா பிரதோஷம்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு நினைக் குற கண்டிப்பா நாளைக்கு கோவிலுக்கு போணு இன்னிக்குமே நா போகுணு வெற்றிலை மாலை வந்து கோவிலுக்கு போயி செலுத்தணும் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து அப்பற வந்து தலைக் குளிச்சுட்டு பூஜ ரூம் எல்லா வந்து தொடச்சிட்டு எல்லா வேலையு கொஞ்ச இருக்குங்க இதுக்கு மேலதா கொஞ்ச பொறுமையா செய்யலா காலையிலயே எழுந்திரச்சு பண்ண முடியல வெயில்ல போயிட்டு வர்றதுக்கு கொஞ்ச கஷ்டமா இருக்கு சாய்ந்திர போனோ அப்டின்னா நல்ல காத்தோட ஆஹ் வாக்கிங் போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அதனால சரி சாயந்திரமா போலா அப்டின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து த்து இருக்கங்க
பரவாயில்லங்க நல்ல ஒரு விஷய சொன்னீங்க எனக்குமே வந்து நீங்க சொன்னோன எங்க வீடலயு அண்ணா இந்த மாதிரி சொல்லு போது அடுத்து என்ன பண்ணுவோ ஓ நாளைக்கா நல்ல நாாளா அப்ப இனி க்கே எதன்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்து அஹ் பூஜை ரூம சுத்தி சுத்த பண்ணி அஹ வழிபாடு பண்ணும்னு நெனைப்ப பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அஹ் இந்த இதுனால தாங்க வந்து ஒரு மறந்து போயிடுவ அது மாதிரி விஷயங்கள் தாங்க இருக்கு அதுக்கப்பற பூஜை பண்ணும் போது ஒரு மன நிறைவி கொடுக்கறதுனால அது நம் நா வந்து வாண்டடாவே செய்வங்க
கண்டிப்பாங்க கரெக்டா சொல்றீங்க நம்ம பூஜை பண்ண போதே எத பத்தி யோசிக்க மாட்டோ நம்ம வந்து எப்டி சொல்றதுன்னா கடவுள கிட்டயே நம்மள வந்து ஆஹ் குடுத்துட்டோ அப்டின்னா அவரே வந்து எல்லாமே பாத்துப்பாரு அதுக்காக வந்து கரெக்ட் ன் இருக்குங்க வேல இன்னிக்குன்னு நெனைக்கிற
ஆமாமாங்க எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் எப்பவுமே வந்து காலையில எழுந்தனா சரிங்க நாள் முழுக்க ஓடிட்டே இருக்கிற மாதிரிதா இருக்கு இருங்க ஏதோ கொஞ்ச கொஞ்ச நேரம் கிடைக்கும் போது எனக்கும் தேவையானத செஞ்சுப்ப ஆனா வந்து என்னை தாண்டி மத்தவங்களுக்குத்தா நா நெறைய செய்றவ வீடுக்காகவு பாத்தீங்கன்னா அன்றாட ஓடிட்டே இருக்குற மாதிரி இருக்கு அஹ் காலையில ஓட ஆரம்பிச்சது சாயந்தர ஆனாலு நிக்கலன்ற மாரி ஓட்டிட்டு இருக்கோங்க
கண்டிப்பா குழந்தைங்களையு பாத்துக்கணும் வீட்லயு எல்லாமே வேல செய்யணும் அண்ணாவையு ப கத்துக்கணு அப்டின்னா கொஞ்ச கஷ்டம் தா ஆனா குடும்போன்னு வந்ததுக்கப்றோ எதுவு பண்ண முடியாது நம்மதா நம்ம வேலைகளை எல்லாம் செய்யணு
ஆமாங்க நானு வந்து எ அடுத் த்தவங்க வந்து டைமுக்கு சாப்புட்றாங்களா இதுதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அ ஒரு எட்டு மணி ஆயிடுச்சா அடுத்து வந்து பிரேக்பாஸ்ட்டு வந்து முடிச்சிருக்கணு அடுத்து இந்த டைம்க்குள்ள வந்து கொழந்தைங்களுக்கு சாப்பாடு குட்த்துன்ணு கணவர் குடுக்கணு அந்த மாயி தோன்றதே தவிர நம்மளுக்கு வந்து அந்த அளவு நம்ம யோசிக்க மாட்டுருக்கோ ஆனா யாருனா ஒருத்தங்க டைம் இருக்கும் போது கேட்பாங்க சாப்ட்டியா ஏ சாப்ட்டுக்கலால்ல இந்த மாயி சொல்லும் போது கொஞ்ச சந்தோஷ இருக்கு பரவால்ல நம்மளையு கேக்கறாங்க சாப்ட்டீங்களா அப்டின்ற மாயி எங்க கணவரும் வந்து ப பாத்தீங்கன்னா வேலை பிஸில இருக்கவே எப்பனா கேப்பாரு ம் அப்ப வந்து எனக்குவே பரவால்ல நம்ம சாப்ட்றதுக்காக இவங்க கேக்குறாங்க அது ஒரு நல்ல விஷ் யு ஏனா நம்பளா நம்ம அவ்ங்களுக் க்காக தா எல்லாமே விட்டு குடுத்து எல்லாமே வந்து பண்ணிட்டுருக்கோ ஆ அப்டி இருக்கும் போது கேக்கும்போது ஒரு சந்தோஷ வரு எனுக்கு என்னோட பையனுமே வந்து எனக்கு கொஞ்ச ஃபீவரா இருக்கும் போதெல்லா எனக்கு கொஞ்ச கவனிப்பா அப்ப வந்து எனக்மே ஒரு சந்தோஷ்மா இருக் க நம்ம வந்து கவனிச்சிக்றோ அதேமே அவங்களு வந்து நம்மள கவனிச்சிகிறாங்கன்ட்டு
பிள்ளைங்களுக் வந்து தெரியிலனாலு அம்மாக்கு முடியிலன்னு வந்து கூட இந்து ஹெல்ப் பண்றாங்க பாத்தீங்ளா அது வந்து ரொம்ப குடுத்து வெச்ச
ஆமாங்க ரொம்போ வந்து இந்த மாயி விஷியங்கள் பேசும் போதே நம்பளுக்கு வந்து நெறய வந்து நம்ம மைண்ட்ல என்ன இருக்குன்றது உங்க கிட்ட வெளிப்படுத்ற மாயி இருக்குங்க
கண்டிப்பா உங்ககிட்ட பேஸ்னதுல்ல ரொம்ப சந்தோஷ நம்ம மீண்டும் பேசுவோம் நன்றி
ஆமாங்க அடுத்த பதுவுல சந்திப்போங்க அது வரை நன்றிங்க
நன்றி